சாப்பிடீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் சாப்பிட்டேன் நான் தோசை சாப்பிட்டேன்
உம் நான் வந்து இன்னும் சாப்பிடலங்க இதுக்குப்புறம் தான் சாப்பிடணும் என்னன்னு நான் பாக்கணும் ஆஹ் எங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஒண்ணு இட்லியா இருக்கும் அப்படினா தோசை செய்வாங்க அதுதான் தோசைக்கு என்ன தக்காளி சட்னி அந்த மாதிரி எதன செய்வாங்கன்னு நினைக்கிறேன்
வழக்கம் போல எல்லார் வீட்லயும் தோசை இட்லி தானே செய்வாங்க
அது உண்மைதான் ஏங்க ஒரு சில வீட்டுல கூடத்தா சேமியா செய்வாங்க இல்லைன்னா வந்து ஆஹ் சப்பாத்தி செய்வாங்க அந்த மாதிரிலாம் இருக்குல்ல
சப்பாத்தி சேமியாக்குலாம் டைம் ஆகும் ஆஹ் அதனால எங்க அம்மா வழக்கம் போல தோசை இட்லி அ செஞ்சு குடுத்துருவாங்க அத கொஞ்சம் நேரமோ சீக்கிரமா முடியும்ன்றதுனால அத வச்சுதான் நான் உங்களிட்ட கேட்டேன்
உம் செரி செரி செரி இன்னைக்கு நாளு உங்களுக்கு எப்படி போச்சு
இன்னைக்கு நாளுஎனக்கு ரொம்ப நல்லா போச்சு அஹ் காலையிலயே கோவிலுக்கு போனேன் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நான் படிக்கிற இடத்துக்கு போனேன் ஆஹ் என் பிரெண்ட்ஸோட ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துகிட்டேன் ஆஹ் ஒரு சில சில விஷயங்கள் இன்னைக்கு புதுசா கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆஹ் சாயங்காலம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்
செரி செரி நல்ல விஷயம் தான் செரி இது மாதிரி வந்து கோவில் போனேன் ஃப்ரெண்ட்ஸ பார்த்தேன் ஆஹ் போய் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஆஹ் ஓகே நல்ல விஷயம் எல்லாமே நல்ல விஷயம தான் எனக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் இல்லாம கொஞ்சம் அதுவும் இல்லாம கொஞ்சம் நல்லா போச்சு வச்சுக்கோங்க என்னன்னா நான் அத உங்க கிட்ட ஷேர் பண்றேன் இன்னைக்கு வந்து நான் வந்து பேருந்துல போயிட்டு இருந்தேன் அப்ப என்ன ஆயிடுச்சு அஹ் ஒரு தாத்தா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து ஒரு எழுவது எழுவது எழுவத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த வயசுல என்ன பண்ணிருக்காரு அவரு நல்லா வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிருக்காரு குடிச்சுட்டு காலையிலயே அதுவும் எப்படா ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி இருக்கும் நல்லா குடிச்சுட்டாரு குடிச்சுட்டு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து நடத்துனர்கிட்ட இருந்து டிக்கெட்டை வாங்கிட்டாரு காசு குடுத்து இருபது ரூபாய் கொடுத்து வாங்குறாரு வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு மறுபடியும் வந்து இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து இந்த சைட் திரும்பி வந்து நின்னுச்சு அப்ப நின்ன உனே இவர்ரு என்ன பண்ணாரு மறுபடியும் வந்து இப்ப நடத்துனர் வந்து எல்லாரு்கிட்டையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல இவங்க கிட்ட வாங்கிட்டாங்களா டிக்கெட் வாங்கிட்டாங்களா அதனால மறுபடியும் தாத்தா கிட்ட வந்து டிக்கெட் வாங்கிட்டுடிஙகளனு கேட்குறரு அவர் என்ன சொல்லுறர்ரு நான் வாங்கல அப்படினுட்டார் ஏனா குடிச்சியிருந்தஙகனா சரியான ஒரு தெளிவு இருக்காதுல அப்ப என்ன பண்ணாரு மறுபடியும் இருபது ரூபாய் எடுத்து இவரு தேடுறாரு இருபது ரூபாய் பாக்கெட்ல வச்சு இருக்காரு இருந்தாலும் அவரு வந்து பார்த்தீங்கன்னா தேடினே இருக்காரு தேடிட்டே அதுக்ப்புறம் அந்த நோட்டை எடுத்து அவருட்ட கொடுக்குறாரு கொடுத்து என்ன பண்ணாருண்ணா டிக்கெட் வாங்கிட்டாரு வாங்கிட்டு நீ வந்து ஒரு மாரி எப்படின்னா கையில வந்து என்னா பண்ணாரு எதோ வந்து டப்புனு இவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் குடிச்சதுனால வந்து பக்கத்துல வந்து பொண்ணு போய் உ்க்காந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஒழுங்கா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மாதிரி பேசுறது அப்படிப்படின்னு சொல்லிட்டு பண்றது இந்த மாதிரி எதாவது பண்ணிருப்பாரு போல அப்ப யாருக்க இருந்தாலும் கோவம் வரும் தானே நடத்துனர் வந்து கேக்குறாரு இதுக்கு இந்த மாதிராம் பண்ணிட்டு இருக்கீங்க குடிச்சீங்கன்னா கம்முனு உ்க்கார வழி பாருங்க அப்படின்ல்லாம் வந்து பேருந்து விட்டு இறங்க அப்டின்னு சொல்லிட்டு போட்டாரு அப்ப இவுரு ன்ன பண்ணாரு தாத்தா நீ என்ன சொல்றது ஆ நேது நா என்னது நீ இதுக்கப்புற இந்த மார்ல வந்து பேசன இந்த இந்த ரூட்டு பக்கமே வந்து உ பேருந்து எதுமே ஓடாது அப்டி இப்படின்ட்டு அவுரு மேல கண்ட படிக அந்த மாரி பேச ஆரம்பிச்ட்டாரு அப்புற என்ன பண்றதுன் தெர்ல அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்புறம் நான் கேட்டேன் சரி விடுங்கண்ணா அவரு தான் வந்து குடிச்சிருக்காருன்ற தெரியுதுல்ல நம்ம எதுக்கு அவர்கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கணும் விட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் அப்புறம் இல்லம்மா கொஞ்சமாச்சம் யோசிக்கணும் இல்ல நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க உட்காடுறாங்கன்னா நம்ம குடிச்சிருக்கோன்றதுக்காக ஆஹ் அதே தூள எல்லாட்டையும் பேச கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு இதாங்க இன்னைக்கு நடந்தது ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நடந்தது வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு நானே வந்து இது மாதிரி நான் எப்பவுமே வந்து ஏதனா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நான் அதிகமா எதுவுமே கேட்க மாட்டேன் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேடணும் அப்படின்னு தோணுச்சு அ அது ஏன்னு தெரியல இப்பெல்லாம் எனக்கு அது மாதிரி கேட்கணும் அப்படல்லாம் கொஞ்சம் எனக்கே என்ன நின போது கொஞ்சம் பரவாயில்ல பெருமையா இருந்த ச்ச எனக்கு இன்னிக்கு அத நெனைக்கும் போது இந்த மாரி நீங்க ஏனா தட்டி கேட்டு இருக்கீங்களா உங்க வாழ்க்கையல நடந்துருக்கா இந்த மாரி எதுனா ப்ரச்சனை வந்து நீங்க எதுனா வந்து உரிமைக்கு கொரல் என குடுத்தருக்கீங்களா
மொதல்ல உங்களோட தைரியத்துக்கு என்னோட பாராட்டுக்கள நா தெரிவிக்கிறே ஏனா ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு சண்ட நடக்குது அப்டின்னும் போது அந்த எடத்துல நீங்க எழுந்து ஆ நிக்கறதுக்கே இப்ப நறைய பேர் வந்து கேள்வி கேக்க பயப்படறாங்கோ அவுங்க சைட்ல எதனா ஆ ப்ரச்சன வந்துருமா அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில்லா நீங்க தைரியம்மா கேக்கறீங்கன்னா அது உண்மையாவே மன துணிச்சல் தா உங்களுக்கு ஆ நா அதே போல நானு வந்து ஆ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லல்லா நா ஈடுபட்ருக்கே ஆ நா நா சின்ன வயசுல இருக்கும் போது அந்த டைம்ல கூட இந்த வயசானவங்க இது பெண்களுக்கு மட்டு நடக்கறது இல்லா ஆண்களுக்குமே ஒரு சில விஷயங்கள் இப்படிதா நடக்குது சோ பக்கத்துல உக்கார்றது ஒரு சில தவறான விஷயங்கள்ல ஈடுபடறது அ இது போன்ற விஷ் யங்கள நானு ஈடுபட்ருக்கே அப்போ அந்த நேரத்துலா நாங்களு நடத்துனர் கிட்ட சொல்லுவோ சோ நடத் துநர் கிட்ட சொல்லி நடந்துனர் வந்து அந்த தாத்தாவ எறக்கிவிட் ட்டங்க அந்த நா அப்போ எட்டாவது படிக்கும்போது இந்த விஷயம் நடந்தது ஆ இப் ப்போ இதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ஆ அப்டின்ற ஒரு விஷயத்துல இப்ப நடத்துனர்களு. பாது பாதுகாவலரா இருக்காங்க அது இல்லாம இப்ப ஆண்களுக்கு பாதுகாப்பான பாதுகாப்பாக இருக்கறதுக்கு நடத் கொஞ்ச நேர பாதுகாப்ப தா இருக்கணு ஆ அந்த மாரி நெலைமையல ஆ நா அனுபவிச்சிருக்கே இப்போ நீங்க தைரியம்மா எழுந்து கொரல் குடுக்குறீங்கன்ன ஆ மிகவு ரொம்ப பெருமையான விஷயம்மா இருக்கு இது போன்ற விஷயங்கள்ள நா அனுபவிச்சிருக்கே ஆனா இப்போ நா அந்த மாரி எந்த விஷயங்கள்ள நா பாத்தது இல்ல கேட்டது இல்ல இப்போ நீங்க சொல்றதுமே எனக்கு வியப்பாதா இருந்தது
அப்புற இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ம் காலையல வந்து இன்னிக் கொஞ்ச வீட்டு கெளம்பலா அப்படின் சொல்ட்டு நா வந்து பாத்தீங்கன்னா வந்து கெளம்பனே என்ன ஆய்டுச்சு ம் எங்கிட்ட ஒரு கெட்ட பழக்க என்னன் பாத்தீங்கன்னா ஆ இப்போ வந்து இப்போ இப்ப நம்ம வந்து ஒரு விஷ் அப்டி சொல்றது இப்போ பேருந்துல போனோ இல்லனா வந்து ட்ரெயின்ல போனோ அப்டின்னா நம்மள என்ன பண்ணுவோ ஒரு ஒரு அர மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கெளம்பனு நெனைப்போ நா என்ன பண்ணுவே கரெட்டா வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கெளம்பனு இல்லனா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கெளம்பனு அப்டிங்கற மாரி தா நா எப்ப பாத்தாலு எ மைண்ட்ல அந்த ஒரு கேவலமான ஒரு ஒரு மைண்ட செட் வச்சுக்கோங்களே என்ன பண்ட்ட இன்னிக்கு அந்த மாரிதா காலையல கெளம்பிட்டே நா வந்து ஒரு எட்டு நாப்பது வரைக்குமே வ எனக்கு வந்து ஒம்பதே முக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரெயின்னு ஆ நா என்ன பண்ட்டே ஒரு எட்டு நாப்பது வரைக்குமே நா வந்து் ப்ப சுமமா வந்து பாத்தீங்கன்னா ஆ ம் எ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கற இந்த மார் நா வந்து பாத்தீங்கன்னா வந்து பேசிகின்னு இருக்கே அதுக்கப்புற என்ன பண்ண அறக்க பறக ஓடி போய்ட்டு கெளம்பி ஆ ம் குள்ச்சுட்டு அப்புறமா கொஞ்ச வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிட்டு அதுக்கப்புற வந்து போன ஆ ஒரு பக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க அம்மா ஃபோன் பண்ணிருக்காங்க எங்க வந்துன்னு இருக்க கெளம்பிட்டியா இல்லையா அப்டி இப்டி சொல்ட்டு கேட்டு இருக்காங்க இன்னொரு பக்க வந்து பாத்தீங்க அப்டின்னா வந்து எ ஃப்ரெண்டு வேற வந்து ஃபோன் பண்ணி இந்த மாரி என்ன பண்ணி இருக்க என்ன பண்ணி இருக்க அப்டின் சொல்ட்டு வந்து பாத்தீங்கன்னா க்கு ரொம்ப இன்னிக்கு ஒரு மாரி ச செம்ம கடுப்பா இருந்துச்சு அந்த டைம்ல என்னடா பண்றது எப்டிட. நம் போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்ன புடிக்க போறோ நமக்குதா தெரிஞ்ச கதையாச்சே பஸ்ஸா இருந்தாலு. வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினா இருந்தாலு எது வந்து கரெட்டான டைமுக்கு வந்துருக்கு அதனால வந்து ஒன்னு ப்ரச்சன இல்ல என்னாச்சுன்னா வந்து கொஞ்ச லேட்டாவே வந்தது அதுக்கப்புறமா கெளம்பி அதுக்கப்புற அங்க இருந்து வந்து அதுக்கப்புற கொஞ்ச இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு போற வேல இருந்துச்சு ஆ பேங்க்குக்கு போற வேல இருந்தது அதெல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து முடிச்சுட்டு அது எதுன்னு பண்ட்டு வருக்கே ஒரு பெரிய இன்னிக்கு ரொம்ப தலைவலியா ஆயிடுச்சுங்க என்ன பண்றதுனே தெரியாம்ம ரொம்ப இன்னிக்கு ஓ பாடா படுத்தி எடுத்துடுச்சு இந்த நாள் எனக்கு இன்னிக் அப்புற ரொம்ப நாள் அப்புற வந்து பாத்தீங்கன்னா இன்னிக்கு எங்க ஊருல சரியான மழ அது எங்க வீட்லல்லா சொல்லிட்டு இருந்தாங்க ம் நீ வந்த நேரம்மா என்னன் தெர்ல இன்னிக்கு தா வந்து சரியான மழ பெஞ்சுட்டு இருக்கு அப்டில்லா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லா கேக்கறதுக் கொஞ்ச நல்லா சந்தோஷமா இருந்ததுன் வச்சுக்கோங்களே ஆ சரி இப்ப நைட்டுக்கு என்ன சாப்ட போறீங்க
ஒரு போரையே சந்திச்சுட்டு வந்த மாரி ஒரு பெரிய கதையே சொல்லிட்டீங்க ஆ அதுதா கடைசில மழயே வந்துருச்சுன்ற மாரி சொல்லிட்டீங்க ஆமா ஆ உம் பேருந்துல இப்போ பேருந்து சீக்கிரமா வரும் ஆ இல்ல ட்ரெயின்னு சீக்கிரமா வருனு சொல்ட்டு நம்ப போயிடுவோ போனாலுமே மிஸ் பண்ண கதைகள்ல்லா இருக்கு நா வந்து எப்பமே ஊருக்கு போனால ரொம்ப மகிழ்ச்சியா கெளம்பிடுவே கெளம்பிட்டு ஆ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் ஓக்காந்துருவே நா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போய் ஓக்காரும் போதுதா டிரெயின்னு ஆ ஃபர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவுர்க்கு அப்புறமா தா வரு ட்ரெயின்னு அதுக்குக்கப்புறமா நா போயிட்டு சீட்டு கண்டுபுடிச்சு ஆ அந்த மாரில்லா இருப்பே ஆனா இந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு சிலரு வருவாங்க அவங்களு அதே டைம்க்கு வந்து ஓக்காருவாங்க நம்பளுக்கு ஆப்போசிட்ல ஓக்காருவாங்க ஆனா ஒன் ஹவர் பிஃபோர வந்த நானு அங்கதா ஓக்காருவே லேட் டைம்ல வர்றவங்களு அப்டிதா இருப்பாங்க பட் ஆனா எனக்கு ஒரு புத்துணர்ச்சி சீக்கிரமாவே போயிட்டு ஆ அந்த ட்ரெயனை பிடிக்கணும்ன்றது அது கூடவே சேந்து ட்ரெயின மிஸ் பண்ணிடுவோமோ அப்டின்ற ஒரு பயமும் இருக்கும் அத ஏன்னா எ ஊருக்கு மிஸ் பண்ணிட்டா நா திருப்பி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுன்றதுக்காகவே நா சீக்கிரமா போயிடுவே எ ஊருக்கு நா போம்ப போது அவரு புத்துணர்ச்சியோட எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அவ்ளோ சீக்கிரம் நா கெளம்பி போயிடுவே ஆனா லேட்டா போறதுல ஒரு தைரியம் இருக்கணு நீங்க ஆ. ஆரம் ஆரம்பத்திலயே சொன்ன மாரி வாழ்றதுக்கு மன துணிச்சல் இருக்கு அதனால தைரியமாவே எல்லா ஃபேஸ் பண்றிங்க
அப்டி அப்டிலா எதுவு இல்லங்க நீங்க ஏங்க அப்புல்லா சொல்றீங்க இங்க என்ன வந்து பாத்தீங்க அப்டின்னா ஒரு முக்கியமான ப்ரச்சனை என்னன்னா நா இன்னிக்கு வந்து என்ன அதுலந்து கத்துக்கிட்டே அப்டினா ஆ நேரத்த வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெட்டா யூ ஆ கரெட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட் போனும் அப்டின் அதா நா இன்னிக்கு வந்து நா ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டே ஏனா இன்னிக்கு ஒரு வேல நா வந்து பாத்தின்ன ஒரு பத்து நிமிஷ நா கொஞ்சம் அ தாமதம்மா கெளம்பிருந்தே அப்டின இன்னிக்கு நா கண்டிப்பா அத விட்டு இருப்பே என்னால இன்னிக்கு எந்த வேலையுமே. வந்து போ ஒழுங்கா வந்து பாத்திகன்ன வந்து. பண்ணி இருந்துக்கவே முடியாது எனக்கு அதுவே வந்து ஒரு மார் பே ஆ அப்பதா நீங் நெனச்சே இன்னிக்கு இதுக்கப்புற நம்ம நேரத்த வந்து பாத்தீங்கன்னா கரெட்டா கரெட்டா ஆன நேரத்துல கரெட்டான எடத்துக்கு போனோ ஒரு ப் இருவது நிமிஷம் முப்பது நிமிஷம் முன்னாடியே போய் ஓக்காரது தப்பு கெடையாது அப்டின்றத நா இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுட்டே அதனால இன்னிக்கு நா எனக்கு புரிஞ்சுட்டு ஒரு விஷயம் நேரத்த வந்து பாத்தீங்கன்னா கரெட்டான டைம்ல யூஸ் பண்ணு அப்டின்றதுதா சரி நம்ம இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட இந்த இதோ முடிச்சுக்கலா நம்ம நாளைக்கு பேசலாம் நன்றி
சரிங்க மிகவும் கரெட்டா சொன்னீங்க நேரத்த சரியா பயன்
நன்றி